ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது இரு நந்தினி நந்தினி பண்ணி
எங்க அம்மா இங்க இருந்தா காலி பண்ணிருக்கேங்க கேக்கலையா
ஆ ஹ நந்தினி பாழைல இருந்தா கால் பண்ணிருக்கீங் சேரி ஓகே சொல்லுங்க சொல்லுங்க
நா இல்ல அம்மாவோடத்துலேனா சேரி ஏதோ ஒண்ணு தெர்ல இதுல என்ன பண்ண மாரி ஞாபவோ இருக்கு ம் சரி அதுதாங்க இப்ப அந்த ட்ரிப்ப பத்தி தாங்க எனக்கு அதுல ஒரு கன்வே வேணுங்க
ந நார்மலா கேக்க மாட்டே இதெல்லா கேட்டுட் தெரிஞ்சிப்பா
ம் நார்மலா கேட்டுட்டே இருக்க மாட்டீங்க
கேக்க மாட்டே கேக்கவே மாட்டேன்னு செல்லிட்டேன்ல்ல கேக்க மாட்டேன்னா கேகக மாட்டேன் இதுல சொல்லுங்க டரிப்பு போனா இல்ல வெளிய போனா சொல்லிட்டு போகணுமா போக வேணாமா ம் இதே விஷயத்த சேம் டூ யூ நா சொன்னே ஞாபகம் இருக்கா இல்லையா
சேம் டு யு சொல்லுவீங்க இது ட்ரிப்னா ட்ரிப்னா ட்ரிப் ட்ரிப்ப சரி செய்றீங்க சேம் டு யு சொன்னா ஒத்துக்கலாம் ட்ரிப் ட்ரிப்பே கெடையாதே அது அப்படி எப்டி சேம் டு யூ
நானு என்ன பண்ணுவே நா ட்ரிபே கெடையாது போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா அப்பிடியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு உங்கள ஒரு வார்த்த கூட சொல்லாமங் ஃபோனக் கூட அட்டன்ட் பண்ணாம ஃபோன ஏர்ப்ளேன் மோட்ல போட்டேன் நான் என்ன பண்ணா ஒ நான் அட்டென்ட் பண்ண மாட்டே ஏ நீங்க பண்ணதே நான் பண்ணா நீங்க உங்களுக்கு அப்றோ என்னங்க வித்தியாசோ சொல்லுங்க நா கொஞ்சோ கூட அட்வான்ஸ்டா பண்ண வேண்டாமா
என்னா பண்ணலான்னு எங்கிட்டயே கேக்குறீங்க என்ன போய் சொல்றதுக்கு
அட்வான்ஸ்டா பண்ணனுல்ல சத்தோ இந்த சத்தோனா எல்லா இன்னு ரிஜெக்ட் ஆயிரு
அம்மா அந்தா கூட்டிட்டு போம்மா சொல்லுங்க வாட்டர் பாட்டில் ஒடஞ்சே போச்சு இப்ப கேக்குதா சத்தமா இருக்கா
ம் கேக்குது கேக்குது இல்லேல்ல கேக்குது பிரெச்சன இல்ல சொல்லுங்க
அதுதாங்க அது வேணும்ன்ட்டே பா ஹமேஷா வேணுன்ட்டே சொல்லல அது இல்லாம தெனமு போம் போம் அதே அவுங்களுக்கு நா வந்து இன்ஃபார்ம் பண்ணணு நெனச்சே கால் தா பண்ணே செரி சொல்ட்டு நிக்கலா ஒரு வார்த்த நம்ம அவுங்க ஃபோன் எடுக்கல ல நம்ம நேரோ பாத்து நா பண்ணனே அவுங்களுக்கு
அவுங்க எடுக்கலன்னா இங்க நார்மலா இப்ப உங்களுக்குள்ள ஒரு விஷயோ இருக்கு முன்னாடி ஒரு விஷயோ இருந்து இந்த விஷயத்துக்காக ஏ எத்தன வாட்டி சண்டப் போட்ருப்பாங்க ஒரு விஷயோ நம்ம ஃபோன் பண்ணி எடுக்கலன்னா
ஆமாங்க நா இட்லிதா இட்லிதாங்க மெசேஜ் பண்ணோ தா இல்லேன்னு நா சொல்லல செரி அவுங்க திருப்பியு கூப்டு மெசேஜ் பண்ணணுந்தா அது கடசியா ட்ரை கார் ட்ரைவ் பண்ற இதுல வந்து
இல்ல எனக்கு புரியல போ கூட நீங்க அந்த டைம்ல டூருப் அ ட்ரிப் போனீங்கல்ல அப்ப என்ன சொன்னீங்க அவசர அவசரமா கெளம்பிட்டு இருந்தே இப்போ அதே தப்ப தான பண்றீங்க அப்போ உங்களுக்கு இல்ல உங்களுக்கு அது வந்துட்டு என்ன சொல்றது இப்டி எங்கேயுமே போயிட்டு வந்து போயிட்டு வந்து சமாளிச்சிக்கலா என்னவா இருந்தாலு பேசுவே அப்பிடிங்கிற மாரி ஒரு எண்ணத்துலயே இருக்கீங்களா
இல்ல அது செரி இப்ப நா வந்து இதுக்கு ஊருக்கு அந்த க கு சாரி இங்க போறே நா சொல்லவே இல்ல உங்களுக்கு இந்த ஞாயித்துக்கெழம வெளிய போறேன்னு சொல்லவே இல்ல கோத்தகிரிக் போறோ ஊட்டி போறோன்னு சொன்னே ஆனா போல
கேன்சல் ஆயிடுச்சுங்குறதையு எங்கிட்ட சொன்னீங்கன்னு நெனைக்கே
ஆமாங்க ப்ளான் கேன்சல் திடீர் பிளானுங்க அது கா லேல யாருமே இல்ல ரெண்டு மொத்தமே மூணே பேர் தா இருந்தோ மூணு பேரு போயிட்டு அவ்ளோ தூரோ போயிட்டு தனி மூணு பேருக்கு போயி ஒரு எக்ஸ்ட்ராவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்றோ னே அதுக்கப்பறந் தா வந்து விக்கியோட அவ தம்பிக ளோட ரெண்டு பேத்த கூப்புட்டா அது காலேல எத்தன மணிக் கூப்பிட்டாங்கிறீங்க ஒம்போது மணிக்குதா கூப்பிட்டா அவே
நீங்க உங்களுக்கு ஒம்போது மணி வரைக்கு ஒரு மெசேஜ் போட்றதுக் கூட டைம் இல்லாமலாங்க போச்சு இத சொல்றத எப்டி ஏத்துக்கணுனு இத நீங்க எதிர்பாக்குறீங்க ஆ எல்லாத்துக்கு இது எல்லாத்துக்கு பதில் இந்த கா அப்ளிகேஷன் முடிஞ்ச பெறகு எல்லாத்துக்குமான பதில் கெடைக்கு உங்களுக்கு
ம்
முடியட்டு டாஸ்கெல்லா முடியட்டு
முடிஞ்சதுக்கப்பறோ என்ன ப என்ன பதில் குடுப்பீங்க எனக்கு புரில எனக்கோ இப்போ டாஸ்க் முடியிற வரக்குத்தான நீ பதில் பேசுவீங்க அப்டித்தான
ஆமாங்க நீங்க வந்துட்டு இதுக்கான விளைவு நீங்க யோசிக்காம ரொம்ப அசால்ட்டா இருக்கீங்க கேக்க மாட்டேன்ன ஒடனே செரி கேப் கலே இது முடிஞ்சிச்சு பிரெச்சனையே முடிஞ்சுச்சுன்னு ருக்கீங்க நம்மளா அதக் கன்வின்ஸ் பண்ணுவோ அ இந்த மாரி ஒரு எண்ணமே வரல இது வரைக்கு
தவறான எடத்துலதா கேக்கணுமல்ல அவுங்க கேக்கணு அந்த விஷயத்த கன்வின்சே அவளுக் சும்மா விஷய என்னன்னா ஒரு விஷயத்த வந்து அவுங்க கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு வந்து அவுங்க அந்த அந்த அந்த ஏ நார்மல் விஷயத்துக்கே வந்து கன்வின்ஸ் ஆக மாட்றாங்களாமா இந்த இப்டி போயிட்டு வந்த விஷயத்த சொன்னா கன்வின்ஸ் ஆயிடுவாங்களா ஈசியா கன்வின் ஸா ஆயிருவாங்களா அவுங்க
சோ நீங்க வந்ட்டு அப்ப இந்த விஷயத்த அப்டி ஈஸியா விட்ரலானு இருக்கீங்க அப்டிதானா
நைட்டுன்னு சொல்லவே இல்லைங்களே ஈசிய எப்புடிங்க விட முடியு இந்த விஷயத்தா ஆ ஒரு எக்ஸ்ட்ரா ஈஸியா விட்ற விஷயமா இது
நீங்க அப்டிதாங்க வச்சிருக்கீங்க இந்த இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்ல வேனா இவங்களுக்கு இவுங்கள நம்ம இந்த மாறி இடத்துல வச்சுப்போம் இவுங்க இப்புடிதா கேக்கனும் வச்சிருக்கிங்க அந்த மாறி தானா அது
எங்க அப்படில்லாம் ஒன்னும் கிடையாதுங்க யாருங்க சொன்னாங்க அப்டில்லாம் அப்படில்லா இருக்க முடியுமாங்க என்னங்க நீங்
மத்தவுங்க ஒரு விஷயத்த ஓ நேரா யாரும் சொல்ல மாட் டாங்க இருக்குறது உண்மைங்க செரிங்ளா ஏதாவது மறைமுகமா ஏதாவது செயல்கள் மூலமா தா ஒவ்வொரு விஷயமும் எல்லாத்துக்கும் தெரிய வரும் இப்ப ஏதாவது கடவுள் வந்துட்டு ஒரு விஷயத்தா நமக்கு நேராவா காட்டு வாரு கிடையாது மறைமுகமா காட்டுவாரு இது வந்துட்டு தப்புமா இது சரிமா அப்டிங்கிற மாறிதான் எல்லாருமே அப்டிதா ஒரு விஷயத்த இப்டி மறைமுகமா தா காட்டுவாங்க
கிரைம் கேக்குறேன்
புரிலங்க
இவுங்க வந்து இப்டி பண்ணுவாங்க கடவுளு நீ போய் பாரு போ உ உங்ககிட்ட வந்து மறைமுக கலர சொல்ற உங்களுக்கு வேலைய வச்சிருக்காங்களா
ஆமாங்க இப்ப என்னன்னா நீ இப்ப இவுங்க இந்த மாறி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களா நமக்கு கண்ணுல ஒரு விஷயம் படுது எதாவ்து நீ நீ வந்துட்டு நீ இதெல்லாம் கேக் கூடாது ஏன்னா உனக்கு இதெல்லாம் கேக்குறதுக்கு எந்த ஒரு ரைட் சும் கிடையாது அப்டிங்கறத நமக்கு புரூவ் பண்றாங்க அவுங்க சரிங்ளா
மன்னிச்சிடுங்கப்பா சொல்லிலனு அவுங்கல்லாம் போயிட்டு வந்து அந்த அளவு கோவத்தை பிளாக் பண்ணி இது பண்றாங்க அப்பல்லாம் நாங்க அப்பல்லாம் அதுக்காக வந்து சண்ட போட்டாங்க இருக்காங்க சர் ஓகே அந்த கோவத்துல ஏதாவது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த விஷயத்த விட்டு போட்டு அடுத்த விஷயத்த அடுத்த மூ வானய் போறக் போகதா செய்றாங்க அதை விட்டு போட் நீங்க வந்து ஒரு விஷயம்னா அது கன்வேன்ஸ் சொன்ன சேரி ஓகே அது விஷயம் என்ன்னா இந்த மாறிதாப்பா நடந்துச்சு சேரினா ஓகே இது இது திடீர் பிளானு ஏங் நீங்க ஒரு நாங்க ஒரு வாரம் போனதுலா தப்
அப்ப நா இந்த விஷயத்தா கேஷுவுலா எடுத்துக்கணும்னு சொல்ல வரீங்களா கேட்க கூடாது நீங்க எதுவும் கேட்காத கேஷுவுலா எடுத்துக்கோன்னு சொல்ல வரீங்களா
ஒரே நிமிஷம் இருங்க அவுங்க இங்க நா நீங்க பிளான் போட்டு உடனே சொன்னேயா
ஏங்க இப்ப நான் போனதையோ நீங்க தப்பே சொல்லல அந்த ஒரு மெசேஜ் போடுறதுக்கு டைம் இல்லன்னு சொல்டீங்க பத்தீங்களா இத நா எப்டி எடுத்துக்கனும்
உண்மையா என்னாச்
இந்த மெசேஜ் ஏன் போடல அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆயிரம் சண்ட வந்திருக்கும் ஒரு வாய்ஸ் நோட்ஸ் ஏன் வரல அப்டிங்கிற அப்பவுமே அப்டி சொல்லி இப்போ ஒரு சண்ட பெரிய ஒரு சண்ட வந்து ஒரு கொஞ்ச நாளா ஒரே வாய்ஸ்நோட்டா இருந்துச்சு கொஞ்ச நாளா இல்ல ரெண்டு நாளா
ஏங்க இப்ப அப்பப்ப வெளிய போற மார்தான் வெளிய மெயினா இப்பல்லா வேலைக்தான் வெளிய போற மாரி‌ போனுக்குலா வாய்ஸ் நோட்ஸ் போட்டு போய்ட்டு தாங்க இருக்க இப்ப வெளிய போறப்பா நா அப்ற என்ன போறேன் அப்டினு சேரி நீங்க ஓகேனா சொல்லி கட்சீல போடுறீங்க அப்பறம் என்ன நான் நாளனைக்கு போம்போது போலமுல்ல
ஏங்கனாது இந்த விஷயத்த திரும்ப கேக் கூடாதுங்கறத தாகவே திரும்ப திரும்ப நீங்க சொல்ற மாறியே செர் சொல்ல முடியல இப்டின்னு தோனுச்சி இப்ப எங்க தெரியுதா சொல்ல முடியல அப்டிங்கிறீங்க ஆ போட முடியல ம் இது வந்து நல்ல பதிலாங்க சொல்லுங்க
நீங்க ஒரு விஷ்யோ நீங்க புரிஞ்சுக்க மாட்டங்கிறிங்க நா டூருக்கு பொயிருந்தா சொல்லிக்கலா சும்மா ஒரு ஒரு நாள் வெளியே பொயிட்டு வந்து என்னங்க சொல்றது என்ன சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க
ஓ சும்மா ஒரு நாள் வெளியே பொய்ட்டு வர்து என்னங்க சொல்றது குடுங்க நீங்க வன்ட்டு என்னெல்லா சொல்லுவீங்கன் தெரியுமா இல்ல எங்க என்னெல்லா சொல்லுவீங்கனு தெரியுமா
எங்க எதயா ஃபோன் பண்ணப்ப நா சொல்லவே இல்யானுக்கேக்குறே நா உங்க கிட்ட அதீர
இல்லங்க நீங்க என்னது என்னெல்லா சொல்லுவீங்கன் தெரியுமா
சொல்லீருக்கேங்க இல்லின் சொல்லா
இ என்னதெல்லா சொல்லுவீங்கன்னு தெரியுமா இப்ப வன்ட்டு நீ என்ன சொன்னீங்க சும்மா ஒரு நாள் பொயிட்டு வரது ஏ சொல்லணுனு கேக்குறீங்க
அப்பிட்ல்ல சொல்லீங்கா சொ
இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்லலங்க இதுக்கு மேல இதுக்கு மேல இத பத்தி கே க்க கூடாதுங்க இதுக்குமேல இத பத்தி பேசக்கூடாது சரிங்ளா ஆ வேற ஏதாது டாபிக் பேசுறீங்ளா
ஏ ஃப்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு விஷயத்த நீங்க ஒரு டாபிக் பேச்லா டாபிக் பேசலாமானா நீங்க வந்து ஒரு நாள் போற ஏங்க பொய்ட்டு அது வந்து எப்டி எக்ஸ்பிலைன் பன்றதுன்னு சத்தியமா தெரிலிங்க உங்ளுக்கு முளிக்க உங்க அங்க எல்லா ஃபோன் பேசிட்டா இருந்தே பேசாமியாங்க இருந்தாங்க நா கால் பண்ணத நீங்கதா ஃபோன் எடுக்கல கோச் நீங்கத ஃபோன் எடுக்காம இருந்தா அவங்கதா ஃபோன் எடுகாம நீங்க அவங்கதா ஃபோன் எடுக்காம இருந்தாங்க அங்க போயிட்டு நா எவளக்கு எவ்ளோ கால் பண்ணோ அவ்வளோக்கு நா கால் பண்ணிட்டேதா இருந்தே நா உங்ளுக்கு அவங்க போன் எடுக்காம அவாய்டு பண்ணறது எல்லா அவ அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய இது சொல்லுங்க
ம்
அ நா சாப்டு போது உனக்கு நா கால் பண்ணே அவுங்க எடுக்ல வெளியே ஃப்ரீயா இருக்கு போது கால் பண்ண அவுங்க எடுக்ல வரத்துக் அங்க போய் நின்ட்டு கால் நிறத்திட்டங்கா கால் பண்ண முடியு நாம அத நிருத்திட்டு அவுங்க ஃப்ரீயாக்க டைம்ல அவங்களுக்கு கால் பண்ண அவங்ளுக்கு எடுக்க வெயில அவங்க அவுங்க கால் பண்றப்பட எல்லா காலு அட்டன் முன்னாடி தான இருந்தே ஒரு கால் எடுக்காம விட்டனா நீங்க சொல்லுங்க அ
ஆமா அட்டன் பண்ணாமதா இருந்தீங்க நா அத பத்தி பேசலன்னு சொல்ட்டே நாங்க வேணானு சொல்லட்டே நாங்க வேறதாவது
கேக்குறக்கு பதில் சொல்லுங்க இப்ப என்ன நான் நீங்க மட்டு ஒரு கன்க்குளுஷன் வரனு நானு ஒரு நானுகேபெல்ல உங்கட்ட இப்
என்ன கேக்கணுங்க என்ன கேக்கணுங்க கோன் அட்டன் பண்ணா நீங்க இப்ப என்ன சொன்னீங்க ஒரு நாள் போற விஷயத்த எல்லா ஏ சொல்லணுனு கேக்குறீங்க சரிங்க எனிம அந்த ஒரு நாள் போற விஷயத்த பத்தி நாம என்னங்க கேக்குறது சொல்லுங்க
ஒரு சிக்ஸ் தேட்டிக்கு அவுங்க கால் பண்றாங்க அப்ப நா சொல்றே இன்னைக்கு நம்ம பேச்லா பண்லா ஒரு நேத்து அவுங்க என்ன சொன்னாங்க எப்பவு போல னைட் டென் தேர்டிக்கு அப்றோ ஓகேபா நா ட்ராவல்ல வன்ட்றுக்கே அப்றோ ப்ரீயா ஆய்டு கூப்புட்றே சொல்ட்டு வெ ச்சாச்சு நாம அவுங்க சொன்ன டைமுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து அவுங்க என்ன பண்ணணு திருப்பியு அவங்க கால் பண்ணுல்ல அவுங்க பேசணு இல்ல அந்த எடத்துல
நைட் உங்க எத்தன மணிக்கு உங்ளுக்கு கால் பண்றாங்க
எத்தன மணிக்கா ஏழு மணி கால் பண்ணாங்க ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வந்த
எட்டரைக்கு எட்டரைக்குதா கால் பண்ணே சரிங்களா எ ட்ரைக்குதா கால் பண்ணே எட்ரைக்கு கால் பண்றே வந்துகிட் ருக்கேதா சொன்னீங்க தெரியுங்ளா வந்துட்டு இருக்கேப்போ என்ன சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட சத்தோதா கேக்குது சரிங்ளா நா கேட்டுட்டு சேரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்ட சேரின்னு சொல்லி வச்சாச்சு ஒண்ணுமே இல்ல ஹலோ சொல்லுப்பா அவ்வளோதா ரெண்டு மூணு நேர கால்லையு அதா நடந்துச்சு கால் பண்ணாமல்லா அவங்க இல்ல சரிங்களா அவங்களு எல்லா காலு பண்ணிட்டுதா இருந்தாங்க ஆமா செரி சொல்லாம பொய்யாச்சு சரி ஆனா கால் பண்ணிட்டுதா இருந்தாங்க கால் பண்ணும் போதெல்லா சொல்லப்பான்னு சொல்லிட்டு அங்க பின்னாடி ஒரே பேக்ரவுண்ட் சத்தமா இருக்கு சரி வைக்கட்டுமான ஆ சரி ஓகே அவ்ளோதா இத தாண்டி ஒரு விஷயமு பேசுறதுதில்ல வந்துருவே சாய்தர வந்துருவே அவ்ளோதா அப்புற திருப்பி போன் பண்ணும்போது ஆ நைட்டு வந்துருவே அவ்ளோதா சொல்லுப்பா ஆ அங்க வரைக் கிண்டலு கேலியுமா அவிங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க சரி ஓகேங்க போன கட் நேத் சாய்ந்த்ர எட்ரைக் போன் பண்ணும்போது அதேக் கத தா நடக்குது காலைல கிளம்பனு ஒருத்தரு சாயந்திரோ எட்ரைக்கு இங்க நா வந்ட்டு நா இப்ப எங்கிட்ட எக்ஸ்ப்ளனேசன் கேட்டுட்டு இருக்கீங்க அதுக்கு தா நா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கே சரிங்களா வெற்றி சொன்னா ஆ சொல்லுப்பா என்னாச்சு அங்க எல்லா பேசிகிட்டு இருக்காங்க வைக்கட்டுமானா வைக்கட்டு அதுக் எடைல ஒரு வாரத்த கூட அவங்க பேசல இதுல அவங்க அட்டன் பண்ணி பேசினா என்ன பேசலனா என்ன இந்த ஒரு வார்த்தைய அவுங்க சொல்றதுக்கு அவுங்க அட்டன் பண்ணி ஏங்க பேசணு
பசங்களோட என்ன பேச சொல்றீங்க சொல்லுங்க பசங்களு போன் பண்ண கூடாது வெளிய வெளிய எங்கயுனா அங்க லேட் ஆகு பத்து நிமிஷோ வேற கார ஓரோ போட்லா சொன்னா டிராஃபி்க்ல இருக்கோ வெளி கீழ இறங்கும் போது சரியான டிராபிக்கு மழ வன்ட்ருக்கு அதா செரி ஓக கீழ இறங்கிட்னா வந்து பேச முடியாது அ சொல்லுங்க
சரி கத வ வர தூரோ வந்தாச்சு அர் பணி சொல்லி பேசின மேரி கெளம்ப் வந்துட்டு இருக்கே அப்போ வந்தோனே இது பண்றப்பா சொல்ட்டுலா நா வந்தாச்சு தங்க இவ்ளோ தூரத்துல
எவ்ளோ ஸ்பீடா வர முடியுமோ அவ்ளோ ஸ்பீடா வந்தாச்சு அத ஏங் நீங்க யோசிக்க மாட்டிகிறீங்க
நீங்க இப்ப இதுல யோசி என்ன முடிவு எடுக்கணுன் சொல்றீங்க அத பத்தி அந்த விஷயத்த அப்டியே விட்டர்ணுன் சொல்றீங்ளா நீ ஏ தா கேக்குறங்கற மாரியே என பத்தி கேட்டாச்சு
ஏன் கேக்கனா சிஸ்டர் உங்களுக் ஒரு நிமிஷோ புரிஞ்சுக்கங்க சும்மா எது கேட்டாலு ஏ கேக்குறீங்க ஏ பண்றீங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்க சொல்ட்டு இருக்கீங்க அந்த மாரி நா சொல்லவே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரிங்களா நா சொல்லவே இல்ல சொல்றேனா அந்த இடத்துல வந்து
பட் அவுங்க
பேசாம நா ஏதாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ்சோடே நா வந்து நா எக்ஸ்ப்ளோர் பண்ட்டு சந்தோஷமா ஃப்ரெண்டோட சுத்திட் இருந்தா செரிங்ளா அங்க போய்ட்டு உங்களுக்குதா கால் பண்ட்டு இருக்கே
ஏய்
நீங்க உங் கால் ஸ்டேடஸ் சண்டே கால் ஸ்டேடஸ் செக் பண்ணி பாருங்க அ கட் கரக்ட்டா பதினோ மணிக் நீங்க நீங்க சமையல் பண்ணி முடிச்சோனே பதிணோ மணி நா கால் பண்ணிருக்க கிஷோ நா கால் பண்ணிருக்க உங்களுக் முன்னாலே திருப்பி பதினஞ்சுங்க அவ அ அவன் ஒர்க் முடிச்சு பன்னண்டு மணிக் கால் பண்ணுவா அதே டைம் நா கால் பண்ணிருக்கே திருப்பி அவுங்க பே பேசுற டைம்ல அவுங்க எந்த ஒரு கால் அவுங்க ஃப்ரியா இருக்கும் போது அவங்க எடுத்தாங்க அவங்க கால எடுக்கவே இல்லயே அது அது மட்டு ஏங்க உங்களுக் தப்பா தோண்ல ஹலோ கேக்குதுங்ளா